ஹலோ அம்மா
ஆ கேக்குதா
கேக்குதுமா சொல்லு
ஆ எள்ளு விரைக்கணும்னு சொல்லிட்ட அன்னைக்கு வண்டி வந்துர்க்குது ஒரு நாளு எள்ளு விரைக்கலான்ட்டு கிளம்பும்போது திடீர்னு கொல்லிமலைக்கு வரியான்னு கேட்டுட்டாங்க இங்க டூ இங்க மகேஷு எ ஃப்ரெண் தே
சரி
கிளம்புதுன்னு சொல்லிட்டு திடீர்னு சரி உங்க அப்பா வேற இல்லையா அவரு கூட்னு போணுமேன்ட்டு பாத்தே அப்றோ ஃபோன் பண்ணா அவரு என்னால ஒடம்ப முடல நா வார்ல நீ மட்டு போனு சொல்லிட்டாரு அப்றோ நா மட்டு கிளம்பிட் டே ஆவ் வ
எவ்ளோ கேட்டாங்க போய் வர்றதுக்கான பஸ் செலவு
பஸ்ஸுக்குஆ என்ன தொல்லாயிரோ ரூபா கேட்டாங்க ஆ அப்பறோ அங்க போனா சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு நாள் தானே அப்டின்னு போனா மல மேல ஏர்ரதுக்கு தனியா முன்னூறு ரூபா வேணு வச்சிட்டாங்க
அதவந்து நாம்ளே
ஆமா தனியா குடுக்கணு இதுல கணக்கே கடையாது அது மெயினா வந்து அங்கஸ் சந்த ராத்திரில சந்த அங்க எல்லா மளிகை பொருளு கெடைக்குன்னு சொல்லிட்டு அதனாலதா இங்க இருந்து எல்லாருமே அந்த டூருக்கு போனாங்க சந்த வந்து வேலக்குறிச்சி அப்டின்ற ஊர்ல நடக்குது அங்க கொல்லிமலை கி மலைக் கீழேவே மல அடிவாரத்துல கிராமோ ஆமா நெறைய ஊரு அது ல்ல இந்த வேலக்குறிச்சின்ற ஊர்ல நடக்குது அந்த கொல்லிமலையிலயு அங்க அங்க அந்த பொருள் வச்சு விக்கிறாங்கதா அது தெரியல இது எல்லா ஆமா மல மேல இருக்கு இது வந்து நெறைய பொருளு கெடைக்குது மஞ்சளு எல்லா பொருளுமே கெடைக்கறதுனால எல்லாமே இங்கே போய் வாங்க ஆரம்பிச்சட்டாங்க ஏ
ஆனா க் க் கொல்லி மல மேல வெறு மிளகு மட் த்தம்னா வெளையுது நா பாத்த வரைக்கு இந்த மத்த பொருட்கள்லா வந்து வேற எடத்துல இருந்து வாங்கிட்டு வந்து இங்க விக்கிறாங்க அவ்ளவுதானே எதுவு அங்க வெளையற பொருள் இல்ல
மூட்டையா போட்ணு அந்த ம் ஜீரகோ. வெந்தயோ சோம்பு இதெல்லாமே கடு கு எல்லா அத இது கூட வச்சு மிளகு கூட சேத்து அஞ்சு பொருளு செட்டு மல் கொல்லிமல செட்டுன்னு சொல்லி வித்தர்றாங்க ஆமா அது மொத்தோ ஆயிரத்தி நானூறுபா அஞ்சு பொருளு அப்டி கணக்கு அதனால எல் லாரு போயர்றாங்க கொண் அங்க பன்னெண்டு மணிக்கி கொண்டு போய் வுட்டாங்க நைட்டு விட்டவுடனே எல்லாரு அந்த பொருள் எல்லா வாங்கிட்டு நால்ர மணிக்கி அ அஞ்சு மணிக்குதா கொண்டு வந்து பஸ்ஸுக்குள்ள வந்து எல்லாரு வச்சாங்க
காலேல அஞ்சரை மணிக்கு சரி
அங்க இருந்து அடுத்து கொல்லிமல கிட்ட போறதுக்கு அது ஒரு ஊரு பேர் மறந்துட்டே நா எந்த ஊருன்னு தெரியல அங்க கொண்டு போய் விட்டாங்க
கொல்லிமலைக்கு மேல ஏறுறதுக்கு மூனுல இருந்து நாலு வழிகள் வரைக்கு இருக்கு கொல்லிமலைக்கு பல அடிவார வழிகள் இருக்கு ஒரு வழி வந்து ஆத்தூருக்கு போகு ஒரு வழி நாமக்கல்லு போகு‌ ஒரு வழி நீ சொல்ற பேரு போகு இதுல்லாம கொஞ்சோ மோசமான கருடுமுரடான ரோடு வேற இருக்கு
உம் உம்
இதுல ஏதாவது ஒரு வழி வழியா மேல ஏறு
ஆமா அப்றோ ரெ உ எந்த எல்லாமே அந்த அரபலீஸ்வரர் கோயில தா போய் ஜாயி து ஆமா அரபலீஸ்வர எட்டுக்கு அம்மன தாண்டி அப்டிதா போறாங்க அந்த வழி தா போகுது சுட்டுலாதா பயணிகள் எல்லா அப்டிதா போகிற மாதிரி இருக்குது இவுங்க ஆமா வேனரெண்ட ஏற்பாடு பண்ணாங்க அந்த ஒரு பஸ்ஸு ஜனங்களுக்கு ரெண்டு வேனு பேசிட்டாங்க அவுங்களுக்கு ஆ ஒரு வேன்ல இருபது பேர் கணக்கு பண்ணி பேசிட்டாங்க இவுங்க ஒரு ஆளுக்கு மூவ முந்நூறுரூபா அப்டி கணக்கு பண்ணி காலேல ஆறு ஒரு மணிக்கு இங்க வேன் எடுத்தாங்க ஆறு மணிக்கு எடு அடிவாரத்ல இருந்து எடுத்து அங்க ஒன் ஒன்பது மணிக்கு விட்டாங்க மேல
ஒன்பது மணிக்கு போய் எந்த இடத்துல விட்டாங்க டஸ்ட்டு
அஹ் நம்ம அறிவின்ற இடம
நம்ம அருவி
ஆமா ஆமா ஆமா அங்கதான் போயிட்டு எல்லாரும் ப பரஷ் பண்றது குளிக்கிறதுக்கு க்கு எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டோ சாப்பாடு அவங்கங்க வச்சு வச்ச இருந்தாங்க எல்லாமே அங்க தண்ணி நல்லா இருந்தது சாப்பிட்டோ சாப்பிட்டுட்டு திரும்ப எல்லா ம் அடிய கிளம்பி சாமி பாக்கத்துக்கு போயிட்டோ அரபழீஸ்வர பாாரத்துட்டு உம் ஆமா அரபலீஸ் பாார்த்துட்டு சாமி கும்பிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க ஆகாய கங்க பாார்கறதும் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க
ஆகாயகங்க ஆயிரத்தி எட்டு படிகளா எத்தனை எத்தனை படி மொத்தம்
ஆயிரத்துக்கு மேலதான் சொன்னாங்க அது எனக்கு தெரிய போகல ஆமா அது சிவன் கோயில் ஒண்ணு இருக்கும் அது தண்ணி இருக்குமா இறங்கறிறது ஈஸியா இருக்கு இருபோது ரொம்ப கஷ்டம்
தண்ணி நல்ல உயரத்துல இருந்து ஒரு சாரல் மாதிரி ஊத்தோம் ஆனா இறங்கி போகும்போது உனக்கு ஒண்ணும் தெரியாது நீக்கு குளிச்சு முடிச்சு டயர்ட் ஆயிட்டு திரும்ப ஏற முடியாது அதனால இறங்கறது ப்த்த தான் இறங்கணும் நம்ம உடம்பு முடியும்மாான்ளால ஏரி வர முடி மணி ர்ச்சட்டு தம்ப போனம் எடுத்துக்கலாம் எல்லாரும் போறாங்க நாமளும் போன கீழே உடாந்துக்க வேண்டிதான்
அஹ் நான் போகலை எனக்கு காால் விக்கும்ன்னு சொல்லிட்டு விட்டு நாங்க ஒரு பத்து பேருக்கு மேல போல நிறைய பேர் போனாங்க போயிட்டு அவங்க எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு ரெண்டு மணி போல ஆயிட்ட
கூட அந்த கோயிலலயேம க்கு பக்கமா நம்ம கீழே அறங்குற மாதிரி ஒரு படிக்கட்டு இருக்கோ அங்க போனா ஒரு ஆறு மாதிரி வச்ச சின்ன ஓடை ஓடிக்கிட்டு இருக்கோம் அதுல எயாருமே குளிக்கலாம்
ஆமா அது எங்க போகல ஏன்னா வேன்ல இருக்கிறோம் தனியா பிரி்சு போயிட்டா தேடுவாங்க இல்ல நம்மளால நேரம் ஆயிடுச்சு சொல்லுவாங்கட்டு எல்லாரும் ஒரே இடத்துல வந்தேன் நாளுக்கு ஒருடட்டுக்க சூ போட்டு மாிரி குடிச்சு விக்கு அப்படியே அங்கேயே உக்காந்துருந்தோம் எல்லாும் ரெண்டு மணி அக்கு வந்தாங்க மணிக்கு வந்துட்டு அப்படியே வந்து எட்டுக்கு அவன்கிட்ட கொண்டு வந்து விட்டாங்க அந்த அம்மன் கோயிலல பார்த்தோம் பாாரத்துட்டு இது ரெண்டே கோயில தான் காமிச்சாங்க முன்னூறு ரூபாய் வாங்கினும் அந்த வேன்காரன் அப்படியே கொண்டு வந்து
அவ்வளவுதான் முடிஞ்சது
அவ்வளோதான் முன்னூறு ரூபா அப்டி மேல சுத்தி சுத்தி சுத்தி அந்த ரெண்டும்ம நேரோ அந்த டிராவல் பண்றோம் பாத்தியா அந்தர டிராவல் பண்ணும் ஒரு ரெண்டும்ம நேரோ அந்த மலைய சுத்தி சுத்தி காட்டுறதே அதே எல்லாருக்கும் ஒரு இதுவா இருக்குது இது மாரி நம்ம பக்கம் இல்லயே
அந்த பாக்க காட்
அப்டி சொல்லிட்டு ஆமா
இங்க தம்பி சார் வேற அழுதுகிட்ருக்
அதே ஜனங்களுக்கு டைம் என்ன பிடிச்சுட்டு நான் பாக்குறேன் அதோட நான் அவ்ளோதான் அதோட ஆறு மணிக்கு திரும்பி கொண்டு வந்து விட்டாங்க மலையில இருந்து ஆறு மணிக்கு கீழே விட்டாங்க உண்ணு யாரும் எதுமே வாங்கல முன்னூறு ரூபா அவ்ளோதான் அப்டி கிளம்பி வந்தோம் வந்து சேரி வீட்டுக்கு தான் நேரா போறாங்கன்னு பார்த்தா அப்றோ என்னாச்சுன்னு தெரியல அவற முத்துமல முருகனுக்கு கூட்டு போயிட்டாரு
அது வழில தானே இருக்கு அந்த கோயிலு வர வழில
ஆ அதரு கிலோமீட்டர் உள்ள போணுஆனா வ ர வழி அங்க போணுமே அப்டின்னு சொல்லிட்டு அங்க போய் தா எல்லாரு காசு வச்சிருந்தோல சாப்ட்டோ சாப்ட்டுட்டு அப்டிதா இருந்தது ஆமா மெயினுக்கு அது உள்ள கோயில் உள்ள அதா து து போட் தது போர்டுல
முன்னாடி நா போகும்போது ரோட் இல்ல மே ஓ இந்த ரோட்ல இருந்து பாத்தா கோயில் தெரியு கரெக்டா
கோயில் தெரியு அத கட் பண்ணிட்டு போலாமா ரோட்லே தா இருக்கு அது உள்ள போனா போலாமா
உள்ள போம்
கோயில போதே போனல ரோட்ல இருந்தே பக்கம் தா அது பக்கம்தா அங்க ரோட்ல இருந்தே கிட்ட பாக்காதது
ஆ சேரி உ உ
அது நம்ம இங்கிருந்து அந்த மந்தவ தூரம்தா தெரியுது இங்க நேராவே தெரியுது சாமி அதெல்லா பிரச்சன இல்ல ஆமா அதனால அப்பறோ அங்க போயிட்டு சாமி பாத்தோ சாமி பாத்துட்டு அங்கதா எல்லா சாப்பிட்டாங்க சாப்ட்டுட்டு அங்க ஒரு ஒன்பது மணிய போல கிளம்புனோ அதோட களம்பிட்டு சரி நேற இவங்க வீட்டுக்கு தா போறோ நம்ம பகண்டையில விட்டுட்டீதா போவாங்க அப்டிட்டு இருக்கும் போோது இவங்க நே தா என்ன பண்ணாங்க அந்த ஒரு ல போய் எறக்கிட்டு தா வரு வருவே அப்டே அங்க போயட்டு ங்க அந்த என்ன ஒரு கண்டமங்கள அடிச்சிட்டாங்க நேரா ஆமா அண்ணமங்கலம் போயிட்டு அவங்கள எல்லாரயு கூட்டிட்டு
சரி
பைபாஸ்ல தா வந்தாங்க வரும்போது பன்னெண்டு மணி எல்லாமே அரசூர்லா கிராஸ் பண்ணிட்டோம் அரசூர் வந்துட்டு சரி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்தா இங்க
இல்ல அப்புறம் இங்க இறக்கி விட்டுட்டு திரும்ப அந்த ஊருக்கு போயிட்டு திரும்ப இ பகண்டைக்கு தானே வரணும் எதுக்கு ரெண்டு தடவை போய் போய் வரணும் அதுக்கு நேர அவளை இறக்கி விட்டுாங்கந்து வண்டிய கடைசி நிறுத்திடலாம்னு நினைச்சிருப்பாங்க
ஆான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆஹ் அதேதான் நாங்க எல்லாம் ஒரு நால பு அப்ப நைட்டு தூக்கம் இல்லாம பொருள் எல்லாம் வச்சுட்டு இருக்குவே இளைங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அவங்க அப்படி நினைச்சாங்க நீ சொல்ற மாதிரிதான் நம என்ன சொன்னாங்க இப்படி நீங்க கோழி நூ உள்ள இறக்கி இப்படி இறக்கி வீட்டிட்டு கூட போயிருலாமே அப்படின்னு எல்லாரும் ஒரு கஷ்டம் வந்துடுது திடீர்னு அவங்க பைபசம் நேரம் அ அப்படி என்ன அடிச்சின்ன்னு போயே அங்க விட்டுட்டு அங்கே ரெண்டு ஊர் ஜனங்க கொஞ்சம் பேரு வந்து ஆமா ஆஹ் தாண்டமூர்த்திக்குப்போம் ஒண்ணு பேஸ் பாளையம் ஒண்ணு ஆ சிலுக்காரு பழையம் அந்த மாரி
வர வழியில ஒவ்வொரு உரம் இக்கி விட்டுட்டே வந்தாங்களா
தே ஊர்ல இறக்கிவுட்ருந்தாளும் அதே பை பச திருப்பி இப்படி வந்துட்டு இருப்பாங்க பி எஸ் பாளையன் ஒன்னு இருக்கு க அப்புறம் மதுரை அஹ் ஆஹ் இறைக்கி உட்டுட்டு திரும்ப ராதாபுரம் உள்ள வந்தாங்க
ஆ ஓகே
பன்னெண்டு மணிக்கு நாங்க அப்ப நா ஒரு மணி நேரத்தலே வீட்டுக்கு வந்துருவன் விடிஞ்சே போச்சு ரொம்ப எல்லாருக்கும் அழுப்பாயிருது அப் அப் இப்போ ஒரு ஊருக்காரங்க டூர் போனா தான் போணும் ரெண்டு மூணு ஊர்கக்காரங்க கூட நம்ம போகக்கூடாது
ஆ
எல்லாம் பொருள் எல்லாம் வாங்கும் பத்
அப்படின்னு சொன்னீங்க சொல்லிட்டு திரும்ப ராமேஸ்வரம் ரெண்டு ஊரு ரெண்டு மக்கள் கூட போ போனீங்கல்ல
அவங்க கூட்டவடனே சரி ராமேஸ்வரம் யாரு நம்ம தனிய யாரு கூட்டு போறாங்க போயி
அவ்வளோதான் அந்த நேரம்
இருந்தது அந்த நேரம் கொந்தது அவங்க அந்த ஒரு நாள்ன்றதுனால நிறைய ஜனங்கள் கூட்டத்துல ஒன்னும் ஒரு மாதிரி ஆயிருந்தது அதுக்கப்புறம் இப்பப்த்தாக்கா எங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க கால்லாம் நீட்ட முடியல எல்லாம் ஆ எங்களுக்கு கொடுத்தாங்க ஆஹ்ஹ அதெல்லாம் ஒர்க் ஆகல அதல்லா பரவாயில்ல எல்லாரும் இடம் இல்ல இருந்தப்ப எங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுத்தாங்க இல்ல சாய அது எதோ எல்லாமே ஒன்னும் கடந்தது
ஒன்னொன்னு ரிப்பேர் ஆயிருக்கோ ஆனா அதுல வேல சேற சீட்டு இருந்துது ஆஹ் இப்ப ராஜேஷ் வண்டி எல்லா எடுத் துட்டு இவங்க சபரிமலைக்கு போனாங்க அதுல இல்லவேயில்லது எல்லாருமே நேரா தகுந்தமாறியே ஒக்காந்துட்டு போயிருந்தாங்க அஞ்சு நாளு அத கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்லதா நா எங்க போனே போன ஒரு ஒருத்தர் சொன்னாரு பார்க்க பல பலன்னு வெளியில இது பஸ் ஆனா உள்ள அந்த மாரி சாயிர சீட்டுயில்ல இந்த பஸ் பார்க்க கொஞ்சோ பழசு மாரி இருந்தாலோ சாயிர சீட்லாயிருக்கு அதுவு இல்லாம சார்ஜர் போட்டுயெல்லா
ஆஹ் சார்ஜர் போட்டு இருக்குதுதா அது இருந்துதுதா
ஆஹ் இப்போ அம்பது பேர் போறீங்க அம்பது பேர் ஒரே நேரத்துல சார்ஜ் போடணோ னா போய் டிரைவர் பக்கத்துல இருக்க ஒரே ஒரு பிளக் பாயிண்ட்ல போட சொல்லி சண்ட போட்டுட்டுயிருக்க முடியுமா ஆனால அஞ்சு நாள் சபரிமலை போனாங்க அப்டிதா சண்ட போட்டுக்குட்டு இருந்தாங்க ஆஹ் அதுவே இப்ப நீங்க போன இந்த பஸ் ஒரு ஒரு சீட்டுக்கு இருக்குன்னு போது அவங்க அவங்க தனியா போட்டுட்டு வேலைய பாக்கலா டிரைவர் பக்கத்துல சார்ஜ் போட்டா பக்கத்துல வேற ஒக்காந்துட்டு இருக்கணோ யாராவது எடுத்துடுவாங்களா இருக் குமோன்னு பயந்து -பயந்து ஒக்காந்துக்குட்டு இப்டி வந்தா இன்னொருத்தன் புடிங்கிட்டு அவன் போட்டுக்குவான் எழுந்து கூட போ மு டியாது ஆனா இதுல நீங்க பாட்டு உங்க பக்கத்துல போட்டு வெ ச்சுட்டு நீங்க பாட்டுனு படுத்தடலா யாரக்கு போற அ ஒரு தைரியமா இரு வா
உம் நான் சார்ஜி வீட்டுல போட்டு போனதே ஒரு நாள் தானே
உம் இ ஒரு நாள் போய் வரதுக்கு பெருசா தேவைப்படாது ஆனா ரெண்டு மூன் நாள் ட்ரிப் இப்ப அதுக்கு மேல ட்ரிப்லாம்